ஹலோ
லோ
வணக்கம்மா கேக்குங்களா
கேக்குதுங்க சார் சொல்லுங்க சார்
ஹலோ
கேக்குதுங்க பேசுறது
கேக்குதுலமா
ஆஹ் தெளிவா கேக்குதுங்க சார் சொல்லுங்க சார் எப்படி இரு
எப்டி மா இருக்கீங்க நல்லா இருக்க மா நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கறேன் சார்
நீ சாப்பிட்டீங்களா
ம் நான் சாப்பிடேன் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டமா சரிம்மா இன்னைக்கு என்னமா பண்ணீங்க நீங்க
எனக்கு என்ன சார் பண்ண எப்பவும் போலதான் வீட்டுல செய்யற வேலைதான் காலையில காலையிலாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரச்சே வழக்கம் போல என்னுடைய வேலையதான் பாக்ரென் என் பொண்ண ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஒன்பது மணிக்கு அனுச்சிட்டு
உம்
அதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்துட்டு நிலத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் அங்கயும் மதியம் வர இருந்தேன்
உம்
சோ அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பாப்பா வரும்போது வீட்டுக்கு வந்துடன்
இந்த நாள் இப்படிதான் போச்சு இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருந்தது
உஹம் உம் சரி சொல்லுங்கமா வேற ஏதாவதுி ஒர்க இப்படிதான் இருக்குமா இன்னைக்கு மட்டும் இப்படி இருக்குமா
இல்ல ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்க அதனாலும் ஒரே மாதிரி இருக்கது ஒரு நாளை இதோட ச வீட்டு இரு வேலையை மட்டும் பத்துட்டு வீட்டே இருந்துருவேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தா தோப்புல வேல இருக்கூ வீட்டுக்காரருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற அன்னைக்கு மட்டூ தா தோப் புல வேல இருக்கூ அன்னைக்கு மட்டூ தா
செரிங்கம்மா நீங்க எதாவது என்கிட்ட கேட்கணுனு ஆசப்பட்றீங்க கேட்கணுன்னு நெனைக்கிறீங்களா
என்ன சார் சாப்ட்டீங்க
நான் வந்து இன்னைக்கு தோச சாப்ட்டேமா நைட்டு தோச சாப்டுவோ எங்க வீட்ல எங்க அம்மா தா தோச சுடுவாங்க எங்களுக்கு தோச சுட தெரியாது எங்க அம்மா சுட்ட தோசய சாப்ட்டோ அதுவு நேத்து வச்ச சாம்பார் வேற இருந்தது செரி ரெண்டு தோச மட்டூ சாப்டே இரு நா வந்தே என்னோட ரொட்டீன் ஒ டெய்லிமே எங்க வீட்ல நைட்ல எப்யாவது எப்பயாவது ஒருவாட்டி தா டிஃபன் போடு எப்பயாவது
இங்க நல்ல மழ பேஞ்சுட்டுருக்கு
அப்டிங்களா இங்கேயு நல்லா மழ பேய்துங்கமா இங்கேயு எவி ரெய்னு தா மா இங்க நல்ல மழ பெய்யுது கன மழயாதா பெய்து நா நைட்ல எப்போயுமே மெத்த மேலே படுப்பே இன்னைக்கி இந்த மழயால இன்னைக்கு வூட்டுக்குள்ளே போய் நானு படுக்க போறே அது எப்யுமே எங்க வீட்டு மெத்த மேல படுத்து பழக்கப்பட்டதுனால எங்க வீட்டுக்குள்ள போய் படுக்குறதுக்கு ஒரு மாரியா இருக்குது அதுக்குதா என்ன ப பண்லானு தெரில ஆனா மழ வுட்டுச்சு ஓரளவுக்கு ஆனா தூத்த போட்டு கொண்டு தாஇருக்குது ஒங்களுக்கு மழனா ரொம்ப புடிக்குமா மா ஹலோ ஹலோ நா பேசுறது ஒங்களுக்கு கேக்குதா மா ஹலோ ஹலோ
ஹலோ லைன்ல தா இருக்கே பேசு
நீ சொல்றது பேசுங்கமா இது மாரி ச கேப் விடக்கூடாதுமா
இது ஆக்சுவலா கொஞ்சோ நேரோ எதுவுமே கேட்கவே இல்ல வாய்ஸே வாய்ஸே கேட்கவே இல்ல அதனாலதா ப்ரச்சன வேற ஒன்னு இல்ல நா பேசிட்டு தா இருக்கே
அப்டிங்களா நீங்க பேச எனக்கு கேக்கல நா பேசறது உங்களுக்கு கேக்கல உம் செரிங்கம்மா அது கண்டிப்பா ரிஜெக்ட் தா ஆக போது இருந்தாலு பேசுவோ பேசுறத பேசுவோ எது பேச என்ன ஏதுன்னு பாத்துக்குலா நீங்க வந்து மழை உங்களுக்கு மழ ரொம்ப புடிக்குமான்னு உங்கள்ட்ட நா கேட்டே அது கொஞ்சோ சொல்லுங்க பதில் சொன்னீங்களா நீங்க
பேசுறது கேட்டிருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பே கேக்கல
ஆஹ் உங்களுக்கு எனக்கு மழ ரொம்ப புடிக்கூ உங்களுக்கு மழ புடிக்குமானு கேட்டே
மழை யாருக்கு தா சார் புடிக்காது எல்லாருக்குமே புடிக்கூ எனக்கு ரொம்ப
உம் உம் உம் உம் அப்டிங்களா அப்ப நீங்க விவசாயோ பண்றதுனால உங்களுக்கு மழ ரொம்ப புடிக்கலா ஏன்னா விவசாயம் வானோ பாத்த பூமியாருந்தா அப்டி புடிக்கலா விவசாயம் பண் றோங்களுக்கு மழ ரொம்ப பிடிக்கூ அதனால் உங்களுக்கு மழ புடிச்சிருக்கா என்னானு தெரில சின்ன வ லந்தே எனக்கு ரொம்ப மழ புடிக்கூ எப்போமே மழைல நெனை ரொட்டீன் ஒர்க்கா வச்சிருப்பே ஒ மழ பெய்யூ போதுலா ஒரு ஒருநாளாவது நா நெனஞ்சிடுவே படிக்க படிக்க போம்போது செரி நா அப்பெல்லா பேப்பர் போடூபோது செரி அப்பெல்லா பேப்பர் போட்றது தா என்னோட ரொட்டீன் ஒர்க் அப்பெல்லா காலைல மழ பெய்யு அப் அப்போலா அந்த பேப்பர்ர மழைல நெனஞ்சுனே பேப்பர்லா போடுவாங்க வீட்டு வீடா போய்ட்டு அதெல்லா எனக்கு ரொம்ப மழைல நெனஞ்சப்படி வேல செய்ய தா ரொம்ப புடிக்கூ அதேமாரி மழநாள்ல வெயில் நாள்ல விட மழநாள்ல தா எனக்கு வேல செய்ய ரொம்ப பிடிக்கூ வெயில்நாள்ல எப்பயுமே வேல செய்றது ரொம்ப பிடிக்
உம்
தெரியாது எனக்கு அதாவ்து நீங்க என் நடு கேட்குச்சா கேளுங்க
உங்களுக்கு வந்து மழைலே நெனைறது புடிக்கு எங்க வேலயே அப்பதா மழ பெஞ்சாலு ஹலோ
சொல்லுங்க
மழ பேஞ்சாலும் வச்சாலு உங்கள் மேல் நெனைறது பிடிக்கு சார் எகவேல அப்டி கெடையாது மழயே பெஞ்சாலும் மழைல நெனஞ்சுட்டுதா வேல செய்வோ
உம் நீங்க மாட்டு பிடிக்க கஜாப்புடம் கண்டினியூவா பேசுவோ
செஞ்சுதா ஆ இல்ல புடிக்குதோ புடிக்கலயோ வந்து அதெல்லா செஞ்சுதான ஆகணு ஹலோ வச்சிறா உம்
கண்டிப்பா உங்களுக்கு அப்ப விவசாய வேல உங்களுக்கு புடிக்கலையா
இல்ல புடிச்சிருக்கு புடிச்சனாலதான செய்றோ
உம் உம் இல்ல சி கடமிக்கி சொல்ற மாரி தெரிதா அதா கேட்டே
இல்ல அப்டியெல்லா கெடையாது புடிக்கு என்ன கொஞ்சோ ஹார்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு வேல அது செய்ய செய்ய பழகிரு ஸ்டார்டிங்கு கஷ்டமாதா இருக்கு எல்லாமே ம்
தே நடத்துறீங்கனா நாங்க போயிடுறீங்க
எல்லாமே வச்சிருக்கோ சார் கரும்பு இருக்கு வாழ இருக்கு தென்னை மர இருக்கு மாங்கா மாங்க மர இருக்குது எல்லாமே வச்சிருக்கோ ம் எல்லாமே ஸ் கிற்ஸ் தா உங்க வீட்ல ஏதாவது விசேஷ்னா சொல்லுங்க நம்ம கிட்டயே ஆர்டரு பண்ணிக்கலா
கண்டிப்பா வருங்காலத்துல எனக்கு கல்ணாகு போது நா சொல்றோ உங்க இது மாதிரி சில விஷயங்கள்
ம் வாழ மரமு உண்டு தேங்காவு டெலிவெரி பண்றோ ம் ம் ம்
செரிங்கம்மா அப்ப தேங்காவு நீங்க பிசினஸ் பண்றீங்க வாழமரமு பிசினஸ் பண்றீங்க இப்ப வந்து மாழ மரம் வந்து நல்ல வெல போதா
கண்டிப்பாங்க சார் அது எப்பவுமே வெல போகு அது எப்பவுமே வெல போகுங்க ஏன்னா எங்க ஊரு பக்கோ வந்து டெத் த்துக்கு கூட வந்து இங்கெல்லா வாழ வாழமர கட்டுவாங்க சோ அப்டிங்குபோது கண்டிப்பா வாழ மரத்துக்கெல்லா எப்பவுமே வந்து டிமாண்டு அதிக தா வாழ மரமா இருக்கட்டு இப்ப தேங் கா வெலயு அதிகமாயிடுச்சுங்களா
ம்
தேங்காயோட ரேட்டுமே வந்து அதிகோ
ம்
ம் ஒரு தேங்காயே வந்து நாங்
அப்ப தேங்காவு
தனியா குடுணோ அப்டினாலே நாப்பது ரூபா நாப்பத்தஞ்சு ருவாய்க்கி தரோ எங்களுக்கு அது நல்லா லாபோ
ஆ ஆ ஆ ஹோல்சேல வாங்கறதாந்தா
சார் ஹோல்சேல்ல இருந்தா ஏதோ ஒரு ரூவா ரெண்டு ரூபா கம்மி பண்ணி வருவோம் அவ்ளவுதா
ம் ம்
ம். நாங்களே டெலிவரியும் பண்றோம் ஃப்ரீதான் டெலிவரியு
டெலிவரி ப்ரீ வாடிக்கையாளர் வந்து உங்கிட்ட அணுகனாங்க நீங்க ஒன். டெலிவரி ஃப்ரீயா பண்றீங்க. அப்படி பண்றீங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா.
ரொம்ப லாங் அப்படின்னா அதுக்கான.
ம்
அமௌன்ட் வந்து வாங்கி லோக்கல்ன்னா மட்டும் ஃப்ரீ ம்
லோக்கல்லல்லா எத்தன கிலோமீட்டர்ன்னு சொல்லாமே
அ நாங்க இருக்கிற சரௌண்டிங் குள்ளு வைங்கள ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னா ஃப்ரீ
அப்படி அதையும் தாண்டி போச்சுன்னா நீங்க சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவிங்க ஆ ம் ம் சரி ம் ம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நில வசதி பயிர எடுறதுக்கான இடம் இருக்குதா ஆ ஆ
எல்லாமே இருக்கு சார் குத்தக குத்தக நிலமும் வச்சிருக்கோ சொந்த நிலமும் இருக்கு
எல்லாமே இருக்கு
பாருங்க ஆ சரிங்கம்மா விவசாய மட்டுந்தா விவசாயம் மட்டுந்தா பண்ணீங்களா பிசினஸ் எத பண்றீங்களா
பிசினஸ் இதே பிசினஸ் தா சார் இத பாத்துக்கறதுக்கே இன்னு பத்து பேர் இருந்தா கூட பத்தாது
இந்த பிசினஸ் ப கவே இன்னு எங்களுக்கு ஆள் கம்மியா தா இருக்கு எங்களுக்கு இந்த வேலயே கரெக்டா இருக்கு சார் வேற எதவு பாக்குறதுக்கு டைம் கண்டிப்பா சார் ஆனா செய்யணு ஒ டம்பு வளஞ்சு செய்யணு அந்த வேலயெல்லா
கண்டிப்பாக ஏ ஒடம்பு கொஞ்ச வளயது கஷ்டந்தா ஆனா ட்ரை பண்ணுவோங்க
அத முடியறவங்க செயல் கண்டிப்பா கண்டிப்பா சார் முடி கச்சமா இருக்கு அப்பற செய்ய பழகிட்டா ம் நல்லாருக்கு அதுவு விவசாய
ம்
ம்
கண்டிப்பா விவசாய மட்டுந்தா நீங்க செய்யறீங்களா மாடு ஆடு எல்லா வளக்குறீங்களா
ஆ அதெல்லா இது இல்லைங்க சார் ஒரே ஒரு மாடு மட் டுதா வச்சிருக்கோ
ம்
ம்
சரிங்கம்மா வேறு எது நீங்க பிஸ்னஸ் பண்ற ஐடியால இருக்கீங்கள
அ ஆ அதா சொன்னனே சார் வேற எதுவு இல் இதுவே எங்களுக்கு கரெக்டா இருக்கு இந்த வேலை செய்யறது
நீங்கதான் எங்க்கிட்ட கேட்கலாமே நான் மட்டும் பேசுற மாதிரி இருக்கு நீங்க மட்டுமே நா மட்டுமே ஒங்கிட்ட கேள்வி கேட்கற மாரி நீங்க எது ஏங்கிட்ட கேள்வி கேக்கவே இல்லயே
சொல்லுங்க சார் கேக்குறே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க என்ன ஜாப்பு எப்டி போது உங்க லைஃப்ல்லா
நா ஒரு சோசியல் ஒர்க்கர் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கராக ஒர்க் பண்றே ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றே ஏதா என்னுடைய வருமான ஒரு போதுமான இன்கம் ஒரு அளவுக்கு இருக்கு மத்தவங்களுக்கு என்னுடைய அ எப்டி சொல்றது ம த்தவங்க என்ன தேடி வரவங்களுக்கு கவுசிலி்ங் குடுக்கறது ஆலோச சனை வழங்குறது அதாவது கெரி கெரியர் கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க இல்லைய வாழ்க்கக்கு ஒரு உந்துகோ வழிகாட்டுதல் அதுக்கப் அப்பறஅவங்க மனசுல ஏதாவ ஒரு பிரச்சனையோட வர சில சஞ்சலங்களோட வந்தவங்களுக்கு வழிகாட்டுதல் இந்த மாரி சில விஷயங்கள் நாங்க பண்றோ சில அதே மாரி என்னோடைய ஹாஸ்பிட்டல்ல பேஷல் அதாவது மருத்துவ நோயாளிகளுக்கு இந்த நோயின பத் தன அறிகுறிகள பத்தி சொல்லுவோ அந்த அறிகுறியால வர பிரச்சனை இந்த பிரச்சனை ஷார்ட் எங்க இருக்கிற சுச் சுச்சுவேஷன் எப்டி இருக்குதோ அத மட்டு சொல்லுவோ இந்த சுச்சுவேஷ் ச்சுவேசன் நீ பயன்படுத்திக்கலா இத மட்டு பண்ணுங்க நீங்க ஹாஸ்பபிட்டல்ல மேல் சிகிச்சைகாக நீங்க போகலா இதுக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பா கன்சர்ன் டாக்டர்ரு இப்போ இப்போ ஒரு காது மூக்கு தொண்டை பிரச்சன பேச்சனை இருந்தா அந்த டாக்டர போய் பாருங்க இல்ல இது சர்ஜரி பண்ற அளவுக்கு இருக்குதுன்னா நீங்க அதுக்கு எக்ஸ்ரே எடுக்கலா கேன் பண் மாரி இருக்கு அப்டின்னு நாங்க சொல்லி அறிவுறுத்துவோ அப்டி இல்லைன்னா காச நோய் பத்தினா வில விஷயங்கள தெளிவுபடுத்துவோ டி பி போன்ற பிரச்சனைகள் காச நோய் போன்ற பிரச்சனை எ ஹெச் ஐ வி ஐஸ்ன்று அது மாதிரி சில மறைமுக கம்யூனல் டிசீஸ் வந்து அவங்களுக்கு இருக்குதா இல்ல தெரியா இருந்தா அதுக்கான ஆலோசனை வழங்குவோம் அதை மறைமுகமாக வந்து அவங்களுக்கு யாருக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்ட் எடுத்து பாருங்க நாங்கள் வழிபடுத்துவோம் அதுவும் அவங்க கூட்டுக்கிட்டு எங்க ஹாஸ்பிட்டல் வாகனத்தை வச்சு அவங்க